ஆ கேக்குது சிஸ்டர் ஆ சார் ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் சைன் பண்ணு
சொல்லுங்க
ம் நீங்க உங்க ஃபோன பத்தி கொஞ்ச சொல்லுங்ளே கொஞ்சோ நீங்க இன் நல்லா உங்க ஊர பத்தி கொஞ்ச சொல்லுங்கன்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ஸு என்னென்ன இருக்கு என்ன வந்தா என்னென்ன பாக்கலா அங்க
எங்க ஊரல வந்து ச கன்னியாகுமரி அந்த கோ க்ளாஸ் ப்ரிட்ஜு இருக்குது
ஓகே என்
அப்றோ இங்க வந்து பாவநாசோ அப்பறோ வந்து ம மணிமுத்தார் டேமு குட்றாலம் திருப்புறப்போ ஃபால்ஸு
ம்
ஆ அப்டி நெறையா தா இருக்கு இங்க பால்ஸே நெறையா இருக்கு நீங்க வந்து இங்க கன்னியாகுமரி ஃபால்ஸ்ன்னு சர்ச் பண்ணாங்களே நெறையா ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது
ஆ நா வந்துருக்கே கன்னியாகுமரிக்கு பட் அந்த வெறு அந்த திருவள்ளூர் செல அந்த விவேகானந்தர் மண்டபம் அது மாதிரிதா பாத்துருக்கோ
ம் இப்ப புதுசா க்ளாஸ் பிரிட்ஜ் ஒன்னு இருக்கு
ஆ அது போட்டப்போ அ போட்ட பெறகு வர்ல அதுக்கு முன்னாடிதா வந்துருக்கே
ஒங்களுக்கு நேட்டிவ்வே சென்னை தானா
ஆ நேட்டிவ் சென்னை தானுங்க
ஆ சேர் செர் நீங்க டூரிஸ்ட் பிலேஸ்னக்கா வருது ஆனா நீங்க டூரிஸ்டர் பிளேஸ் ஒண்ணு வராது சென் சென்னைல
ஆமா ஆமா ஆமா கன்னியாகுமரி வந்துருக்கே குற்றாலம் வந்துருக்கேன் ஊட்டி போயிருக் க கொடைக்கானலு இந்த மாரி எல்லா பிளேசும் போயிருக்க மூணாறு
எப்டி நீங்க வந்து வீடு வந்து அப்பார்ட்மெண்ட்டா இல்ல எப்டி
இல்லல்ல ரெண்டல் ஹவுஸ் தா எங்கள்க்கு
அப்படியா
ம் இங்க நெறைய ரெண்டல் ஹவுஸ் தான் எல்லார்ட்டையு இருக்கும் அபார்ட்மெண்ட்ஸ்னா அவ்வளவா இல்ல இருக்கு
ஆமா நாவந்து அங்க ஒர்க் நா ஒரு எடத்துல இருந்தேன் சோ ஒர்க் பண்ணும் போது அங்க ஃபுல்லுமே அபார்ட்மெண்ட்ஸ் தா அதா கேட்
அப்பார்ட்மெண்ட்ஸ்லயா அங்கல்லா ரொம்ப ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே
ஹாமா
ம்ம் இங்க மோஸ்ட்லி சென்னைல ஜாஸ்திதா ரெண்டல்ஸ் சொல்லுங்க
வீடுமே ரெண்டுக்கு ஜாஸ்தி தான
ஜாஸ்திதா இங்கெல்லா நீங்களா வந்தா இருக்கவு மாட்டிங்க இங்க ஊர்லேந்து வரவங்க இந்த இந்த வீட்டுக்கு இவ்ளோவா இந்த வீட்டுக்கு இவ்ளோவா அப்டினு கேப்பாங்க
ஆமா எங்களுக்கு வந்து ரெண்டல் ஹவுஸ்ன் இருந்து பழக்கமே இல்லயா சொந்த வீட்ல இருந்து பழக தோ போலதா இருக்கும்
ம் அதேமாறி குட்டி குட்டி சந்துள கூட அவ்ளோ வீடு இருக்கும்
ம் ஆமா பா
ரோடு குட்டி லேயர்தா இருக்கும் அது ஃபுல்லாவே ரெண்டு சைடும் அவ்ளோ வீடுங்க இருக்கும்
அங்க ரெண்டு கொசோ சேல்ஸ் ஆகுதுல்ல எல்லாரு வந்து இருக்காங்கல்ல
ஆ இங் இந்த வந்து நெறய ஜா ஜாஸ்தி ஆளுங்க இங்க தெரிமோ சென்னையிலன் எடுத்தாலே ம் இல்ல இல்ல நா ஹவுஸ் வைஃப்தா
ஜ ஹஸ்பன்டு
ஸ்பண்ட் இங்க ஓன் பிஸ்னஸ் பண்றாங்க
க ஓனா நீங்களே பிஸ்னஸ் பண்றீங்களா என்ன பிஸ்னஸ்
ம் அவங்க வந்து அந்த அயரிங் ஸ்டீல் சொல்லுவாங்கல ஹார்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் ஆ அது ஓன் பிஸ்னஸா பண்றாங்க நா ஹவுஸ் வைஃப் தா
வேற
ம் நீங்க இந்த நார்த் இந்தியன் சைட்லாம் போயிருக்கீங்களா
ஆ ஆர்த்ந்தியன்ஸ் நானு ட்ரை பன்ல இங்கயேதா
ம் நாங்க போயிட்டு வந்தோம் போன வருஷோம் தா போயிட்டு வந்தோம்
ம்
டில்லி ஆகரா அதுக்கப்புறம் மணாலி போனோம் ஆமா மணாலி போனோம்
சேர் எனைதா பேமிலியானு போல எனைதான் இவங்க மேரேஜக்கு அப் இப்ப தா ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு பிளேஸ்சா ஏன்னா அவ்ங்க வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்றோ இப்பும் வாறுனால போல யா போனா தான சேலரி வரும்
ஆமா ம் ஓ ஃபேமிலியா கூட போலா இல்ல ஹனிமூன் போற மாரி கூட போலாம்
ஆமா உ போய்ட்டு வந்ததுக்கப்றோ ஒரு ஃபிளைட் ட்ரிப் போலானு ஒரு ஐடியா
உம் அது ஹோட்டலுன்றதுதால லீவ் எல்லா உட முடியாத் வேற எதுன இர்ந்தாலு பரவால் அப்டி இல்ல உங்கள்க்கு ஹோட்டலில்லா ஆ அத ஹோட்டல்லா ஒர் நாளிக்கு இங்கலெல்லா லீவ் விடவே முடியாது இங்க ரொம்ப கஷ்டோ அதுல்லா ம்உ அந்த கேஸ் நாங்க ஈஸ்யா கடைக்கிதா இப்போ
புரியல அது
கேஸ் கேஸ் ஸ்டவ்வு
ஆ இப்போ தன் தட்டுப்பா எதுமே இல்ல
இல்லல்ல கடைக்கிது ஃப்ரீயாவு ம்
இங்யோ இப்போ மழ வேறயா மழை சீசன் வேற ஸ்டாட் ஆய்ட்டு நீங்ளு நல்லா மழ
அப்டியா ஆனுன் ம் நல்ல மழையா எப்டி அட்லார்
நார்மல் ரொம்ப நாம் போய்துட்டே தா இருக்கோ கூல்லிங்காவே இருக்குது
ஓ ஓகே ஓகே நல்லார்க்கு க்ளைமேட்டு ம் இங்க்யே சென்னைய்லியே கூலிங்காதா இருக்கு சும்மா சாரல் மழ மாரி பேஞ்சிட்டே இருக்கு காலைல்யா இருந்தே
ஜூன் ஜூலை சீசன்ல தான மழ சீசன்
எங்களுக்கல்லா நவம்பர்லதா மழை சீசன் எங்களுக்லா
நு அந்திஸ் னா ஒரேடியாலா வரு
அதா நவம்பர் டிசம்பர்ல தா எங்கள்க்கு மலைஸ் சீசன்லவே சொல்லுவே இப்போ வந்து ச்சும்மா தூரல் போடுது நல்லா இருக்கு க்ளைமேட் ஆமா க்ளைமேட் நல்லாருக்கு எங்கனா வெளியே போவேனா கூட நல்லா இருக்கோ என்ன சி வர போதுங் அவங் கங் இங்க சென்னைய்ல மட்டு எப்போ மழ அடிக்கு எப் போ வெயில் அடிக்கவே சொல்ல முடியாது ஆ அதா தனிக்கவே முடியாது மழே எப்போ வரு வெயில் எப்ப வரு அப்டின்
இப்போ சொல்லுங்க
ம் அதுக்கப்றோ வேற எங்க நீங்க போய்ர்க்கீங்க வேற எந்த ப்ளேஸ்லா போய்ர்க்கீங்க
வேற எந்த ப்ளேஸ் எதென்னு ரொம்ப ட்ரை பண்ல அவள எங்கி வீட்லியுமே ரொம்ப எங்யு வெளிய போறது கெடையாதா கிட்டதா எங்யாவ்து போவோ
ஆ லாஸ்ட்டா என்ன மூவி பாத்தீங்க
ராஸ்த்தா ப அ பரிமளா அன் கோ
தேட்றல்யேம்
ம் தாட்டர்ல
எதனா போ போதிங் நூக்யா ஓகே ஊவிஸ்லான் ஆ பக்கி மூடிட் அதுமே பூவிஸ்லா ஜாஸ்த்தி போவிங்னம்
ம் எனக் மூவிஸ்லா அவ்ள இன்ட்ரஸ் கையா ஏ வீட்டுக்காரர் நல்லா பாப்பாரு அவர் ஃபோன்லே பாத்துருவாரு அவ்ங்க ஃபில்மி இங்க்லீஷ் மூவி மலையாளம் மூவி தா பாப்பாங்க எனக் அதெல்லா இன்ட்ரஸ்ட் இல்ல லவ்லவோ ஆ அவங்க விடிய விடியலுந்து டவுன்லோட் பண்ணி வச் பாப்பாங்க இன்னைக்கே ரெண்டு மூவி பாத்து முடிச்சிர்க்காங்க
ஆ
இம்ப இங்க அவ்ளோவா கெடையாது தீம் பார்க்கு
அங்க இருக்கா அந்த ஊர்ல இல்லல வேற எந்த ஊருக்கு போயிருக்கீங்க தீம் பார்க்குல
தீம் பார்க் மாரி நாங்க எது போனதில்ல இங்க எக்ஸ்பிஷன் போடுவாங்க அந்த மாரி நாங்க போயிருக்கோ
இல்ல நீங்க எங்கயு போனதில்லயானு கேக்குற
ம் ம் நானே ஆ தீம் பார்க்கலா ஏனா காலேஜுமே இங்கதா படிச்சே ஊர்லயே தா படிச்சே
ஆ அங்கயே கூட்னு போலையா எங்கயு
ம் ம் எங்களுக்கு அந்த மார்லா கூட்டு போ மாட்டாங்க ஆ தேர்ட் இயர்லதா ஒன் டூரு அதா நாங்க அங்க போன வேகமா
ம் அது சென்னைல வ இருந்து இருந்திருக்குன் சொன்னீங்ளா அப்ப எங்கயு ட்ரை பண்லயா போறதுக்கு
ஆ அங்கயுமே நா அந்த ப்ராப்ளம்னால தான அங்க வந்து இருந்தே நா யார்ட்டைமே நா ரொம்ப பேச மாட்டே ஆஸ் ரிலேட்டிவ் வீட்ல தா இருந்தே அதனால
ஓகே ம் தீம் பார்க்லா போய் பாருங்க நல்லாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லா செம்மையா இருக் ஊட்டி போனீங்ள அங்க இருந்துருக்குமே
அங்க தீம் பார்க் இல்ல
ஆ பிளாக் தண்டர் இருக்கே கீழ மேட்டுபாளையம்க்கு போய்ருக்கே ஆ
அப்றோ நா காலேஜ்லருந்து ஒன்டர்லாவ்ல போயிருக்கே
ஆ ஒண்டர்லா போறீங்ளா எங்க பேங்ளூரா கொச்சில போனீங்ளா ஓகே ஓகே அது எந்த ரைட் ரொம்ப புடிச்சிருந்தது
ஆம் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு த்ரில்லிங்க அந்த
நாங்களு கொச்சின்ல தா போணு இந்த லீவுக்காச்சு
ஆ
கொச்சின்ல ஒண்டர்லா போனு
ஆ நாங்களு ஒண்டர்லா தா காலேஜ் டூர்
ம் காலேஜ் டூரா அங்க ஃபுல்லாவே வாட்டர் ரைடு தா உங்களுக்கு
ஆமா நல்லாருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணும்போது
ம் பய இல்லாம போய்டுவிங்ளா எல்லாத்துலையு
அ பயோலா இல்ல நானு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு போனோ உண்டு ரெண்டு பேரு நாங்க ம் குரூப்பாதா போனோ ஏ கொஞ்ச பசங்க இப்ப எல்லா பசங்க பொண்ணுங்கலா ஒரு கேங்கு அந்த மாதிரி
ஓகே ஓகே ஓகே காலேஜ் கோயடா உங்கள்து
என்ன சிஸ்டர்
காலேஜ் கோயடு காலேஜா இல்ல கேர்ள்ஸ் காலேஜான் கே
கோயட்
கோயடுதானா
ம் செம்ம ஜாலியா இருந்துச்சு அந்த மூணு வர்ஷமு எப்டி போச்சுனே தெர்ல ஏன்டா முடிச்சுட்ருக்கு
ம் லைபே அந்த காலேஜ் லைஃப் பாக்க நல்லா இருக்கு மறக்கவே முடியாது எ ஆ கேக்குதா
ஹலோ ஹலோ
ஆ கேக்குதா
ஹலோ
ஆ கேக்குதாமா
கேக்க மாட்டிங்குதே ஹலோ
ஹலோ கேக்குதா ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக் பேசிட்டு தா இருக்கேன்
எனக்கு ஸ்ட்ரெக் ஆகுது ஹலோ
வெளி ஆ நான் வெளியேதான் நிக்கறே
ஸ்ட்ரெக் ஆகுது சிஸ்டர் நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது
எனக்கு நல்லா கேக்குதே நீங்க பேசுறது நல்லா கிளியரா கேக்குது
எனக்கு விட்டு விட்டு கேக்குது எனக்கு தா சர்வர் இஸ்யூவா
ஆ சரி ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே பாய் ஆ கேக்லியா